வணக்கம் தோழி
தோழி நல்லா இருக்கீங்களா சாப்ட்டீங்களா
ம் நல்லா இருக்கேன்னு தோழி சாப்ட்டேன் தோழி நீங்க சாப்ட்டீங்களா
ஆ இப்பதான் சாப்ட்டு வரேன் தோழி சொல்லுங்க
ஆ சரிங்க தோழி சரிங்க இன்னைக்கு வந்து யோகா தினம் தோழி
ஆமாங்க தோழி இன்னைக் யோகா தினம் நீங்க அந்த அத பத்தி என்ன நினைக்க க்கிறீங்க நீங்க அந்த மாரி எங்கயாவது போய் அந்த யோகா டேன்னு எங்கயாவது போய் கொண்டாடி இருக்கீங்களா
ஆ ஆக்சுவலா வந்துட்டு இப்ப யோகா தினத்தை முன்னிட்டு ஒரு ஆன்லைன் செக்க்ஷன் வந்து போய்ட்டு இருந்தது தோழி நா அதுலதான் வந்து பங்கேத்துட்டு இருந்தேன் ஆ நான் வந்துட்டு ரெகுலரா வந்து யோகா செய்யற வழக்கம் உண்டு
ஓ நல்ல விஷயம்
ரவிசங்கர் அவங்களோடைய யோகப்பயிற்சி பயிற்சி வந்து நா ஆ டீச்சரா வேல பாத்துட்டு இருந்தப்ப மேனே ஜ்மென்ட்ல இருந்து எங்களுக்கு எல்லாத்துக்குமே டிரெயினிங் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புற இடைப்பட்ட காலத் ல நா வந்துட்டு விட் விட்டுட்டே இப்ப ஒரு நாற்பது நாற்பத்த ரெண்டு வயது தாண்டும் போது நிச்சயமா அந்த யோகாங்கறது வந்து வாழ்க்கையில தேவைப்படக்கூடிய ஒன் மாறிருச்சு அதனால நா க கடந்த ஒரு வருட காலமாக நா வந்து மாதத்துக்கு ஒரு முறை பத்து நாட்கள் அல்லது பதினைந்து நாட்கள் வந்து ஆ யோகா ரிலேட்டடான எல்லா ஆன்லைன் கிளாஸ்ஸ் எப்பவுமே வந்துட்டு அட்டன் பண்ணுவ தோழி
ஆ எதுங்க அந்த யோகா ஆசனாச மாரி செய்வீங்களா இல்ல இந்த மூச்சு பயிற்சி மெடிடேஷன்
அதுல எல்லாமே வந்து கலந்துருக்கும் தோழி அதாவது நம்ம வந்து ஃப்ரீ கோர்ஸ் அந்த மாதிரி எடுத்து டோனா ஏழு நாட்கள் அல்லது பதனைந்து நாட்கள் தருவாங்க அதுக்கப்புறோ அந்த வீடியோஸ் வெச்சு நம்ம பிராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஆனா அதை காட்டிலும் வந்து நம்ம தொறந்து அந்த குருக் க்குள்ளுனுடைய வழிகாட்டுதலோடு நம்ம செய்யணு அப்டின்னா நம் ஒ மூன்று மாதம் அல்லது ஆறு மாதம் அல்லத் து ஒரு வருட பேக்கேஜ் வந்து அவங்களோட இதுல நம்ம எடுத்துக்குற மாரி இருக்கும் தோழி அந்த மாதிரி எடுக்கிறப்ப ஆமா தோழி அதுல வந்து நா இருக்கே மூன்று மாத் தம் தொட்ரு பயிற்சி இதுல வந்து சேந்துருக் கே காலையில அஞ்சு மணி ல இருந்து நைட்டு வெரைக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு பதினோரு பேட்சஸ் போகு அதுல எந்த பேட்ச வேணாலு நம்ம கலந்துக்குலா சுமார் ஐம்பது நிமிடங்கள் வந்து போகும் தோழி எப்பவுமே காலையில வந் து ஆறு டு ஏழு பேட்சல நா கலந்துக்குவ இன்னைக்கு வந்து யோக தினம் அப்டிங்கறனால அவங்க பப்ளிக்ல யோகானுடைய இம்பார்ட்ன்ஸ் பத்தி சொல்லி குடுக்குறனால இன்னைக்கி காலையில எனக்கு அந்த லிங்க்குல வந்து குறிப்பிட்ட நபர்கள் வரைக்கும் தான் சேர முடியும் அதுல வந்து என்னால கனெக்ட் ஆக முட் டியில அப்றோ அவங்களுக்கு மேல் பண்ணிருந்தனால அவங்க எனக்கு இந்த நேரம் தா வந் து அலாட் பண்ணி குடுத்துருந்தாங்க ஆனால அது வேல டைம் அலாட் பண்ணி குடுப் பாங்க தோழி அதுல எந்த பெச்சில வேணாலும் நம்ம சேந்துக்லா
ம் ம்
கந்த லிங்க்கு ஓபன் ஆ அதுனால அ நா பாத்தீங்கன்னா சாயந்தரம் நாலு மணி பேச்சி தா பட் இன்னைக்கி யோகட் தினம் அப்டிங்குறனால எந்த மணில வேணாலும் கலந்துக்குலா அப்டிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் குடுத்துருந்தாங்க ஆனால சரினு சொல்லிட்டு உள்ள அ இன்னைக்கு லிங்க் மட்டும் நம்ம ஒரு மணி நேரமா இருந்தாலும் ஒரு ஹாப் அன் வர் வேணும்னா நம்ம வெளியில வந்துட்டு திரும்ப போயிக்கலாம் ஆ ஒரு அவார்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி தான் இன்னைக்கி இருக்கும் தோழி மத்த நாட்கள்ல வந்து ன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் யோகாச வந்து சொல்லு தருவாங்க
இதுக்கு ரொம்ப பொறும வேணும்ல ஸ் தோழி அதாவதுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும் அ அதாது இப்ப நமக்கு தேவ ஒரு நாற்பது வயசுக்கு மேல ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி அது யோக யோகாவா இருக்கலா வாக்கிங்கா இருக்கலா இல்ல ஃபிட்னஸ் போலாம் டான்ஸா இருக்கலா ஆனா ரொம்ப பொறுமை வேணும் நான் வந்து சின்ன வயசுல யோகா கிளாஸஸ்க்கு சின்னதுலனா ஸ்கூல் டேஸ்ல பண்ணிருப்ப எனக்கு நெச்சமாவே அதுக்கு ஒரு பொறுமையே எனக்கு நிஜமாவே அதுல போ எனக்கு உண்மையாவே அது போ ஸ்லோவாக செய்யறாங்க இருக்கற மாதிரி எனக்கு ஒரு
இல்ல தோழி இதுல வந்து பாத் பாத்தீங்க அப்படின்னா இது பயங்கர வேகமா செய்வாங்க அதாவது என்ன அப்டின்னா ஆரம்ப கால கட்டம் அப்படிங்கும்போது நம்ம பழகுற வரைக்கு அவங்க வந்து ஒரு மித வேகத்துல தான் செய்வாங்க அதற் அதுக்கான காரணம் என்ன அப்டின்னா பயிற்சி இல்லாம உடம்பு வந்து தயார் நிலையில இல்லாம நம்ம வேகமா செய்யும் போது நமக்கு வந்துட்டு மசல் ஸ்கிராம்ஸ் வந்து ஏற்படும் தோழி தசை பிடிப்பு அல்லது நமக்கு சுளிப் இருச்சுன்னு சொல்லுவோம்ல்ல ஏன்னா நம்ம வந்து இதுவரைக்கு நம்ம வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி நமக்கு அதுக்கு பயிற்சி கொடுத்துருக்க மாட்டோம் புதுசா ஒரு பயிற்சி தொடங்கும் போது அதுக்கு வந்து கடினமான முறையில வந்து எத்தனே வந்து கொடுக்க கூடாது தோழி ஆ இப்ப நம் ஒரு கேமே விளையாட போறோம் அப்படின்னாலு நம்ம பிடிி மாஸ ல்லாம் வந்துட்டு ஒரு ரெண்டு ரவுண்ட் மூணு ரவுண்ட் ஓடிட்டுவாங்க வம் அப் பண்ணுங்க அதுக்கப்புறம் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது மாதிரிதான் தோழி இதுவுமே வந்து முதல்ல நம்மளுடைய வந்து தயார் நிலையில வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம தான் நம்ம வந்து யோக பயிற்சி எடுக்கற மாரி இருக்கும் இன்னொன்னு இடத்தனே நம்ம ரொம்ப வேகமா செய்ய முடியாது ஏன்னா அதோட தாக்கம் வந்து நம்ம க்கு உடம்பு ஃுல்லாகவே இருக்கும்
எனக்கு உ உ சொல்லுங்க இல்லைங்க தோழி எனக்கும் யோகாப் த பத்தி பெருசா எல்லாம் ஒண்ணும் தெரியாது செரிங்களா அதாவது இப்ப அதனுடைய முக்கியத்துவமுமே எனக்கு கொஞ்சம் கம்மியாாதான் தெரியும் இதே நீங்க போய் என்ன பிட்னஸ்லயோ இல்ல டான்ஸ்லயோ போய் சேர சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டா இருக்கும் எனக்கு புடி டிக்கிறதுனால என்னமோ நான் அதுல இருந்து வரவே மாட்டேங்கிறேன் எனக்கு யோகாங்கறது கொஞ்சம் அது அதுல இருக்கிற ஒரு இது எனக்கு கொஞ்சம் கம்மிதான் ஆனா பிள்ளைங்க இன்னிக்கு ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் அது அந்த ஒடம்ப அப்பிடியே வில் ஆட்டம் வளைக்கறத பாக்கபோது அது அப்
ஆ அதுதான் தோழி இதோட பிளஸ் பாயிண்ட்டே ஏன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஓவன்ல நாட்டம் உண்மைதான் இ எங்க குடும்பத்திலயே பாத்தி ஏன்னா என்னுடைய தாய் தந்தையர் வந்து நடை பயிற்சி தான் அவுங்களுக்கு புடிக்கும் கடந்த இருவது முப்பது ஆண்டு காலமா அவுங் வந்து நடைப்பயிற்சி எடுத்துக்கிறாங்க என்னுடைய தங்கை என்னுடைய அக் அக்கால்லா பாத்திங்கனா ஜிம்முக்கு போவாங்க என்னையு கூப்புடுவாங்க எனக்கு ஜிம்ல வந்து பெரிய உடன்பாடு இல்ல அதுக்கு என்ன காரணன்னு எனக்கு தெரி
அதுதா சொல்ற இப்போ ஒவ்வொருத்தருன்னுடைய இன்ட்ரெஸ்ட்டு
ரொம்ப வெயிட் வந்து அதிகமா இரு க்கு அந்த இரும்பு பொருள் வந் து அதிகமா நம்ம பயன்படுத்துற மாரி இருக்கு எனக்கு எப் பவுமே இரும்பு பொருள் வந்து ஆ பெருசா அது வந்து ஒரு ரஃப்பா இருக்கற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகு
செரி செரி செரிங்க
ச்சருக்கு வந்து எனக் கு தியானம் யோகா அந்த மாதிரி கொஞ்ச பொறுமை தன்மையுடையதுதா வந்துட்டு என்னுடைய மனநிலை உடம்புக்கு வந்துட் டு அது செட் ஆகுது ஏனா ஒரு இருவது வயசு இருவத்தஞ்சு வயிசுங் போது நம்ம ஒடம்ப எப்டி வேணா வளைக்லா ஆனா நாப்பது வயசுக்கு மேலை யு நம்ம அத வளைக்க முடிஞ்சா மட்டுந்தா நமக் கு வந்து என்ன சொல்றது இந்த முடக்குவாதம் அல்லது எதாது ஒரு எலும்பு தேய்மானம் அந்த மாதிரி நோய்கள்ல வந்து நம்ம சிக்காம இருக்க முடியும் தோழி
ம் அதாவ்துங்க ம் சொல்லுங்க சொல்லுங்க அதாவுது நீங்க சொல்ற மாரி ஒ டம்பினுடைய ஆரோக்கியத்தா இப்போதைக்கு ரொம்ப முக்கிய அதாது அது எந்த விதமா வேணா இருக்கலா அவங்கவுங்களுக்கு பிடிச்சு ஆனா கண்டிப்பா செய்யணு அப்படிங்கறதா என்னுடைய ஒரு அது யோகாவா இருக்கலா அது நல்ல ஒரு இதுதா நா தப்பு கொறையல்லா நா சொல்லல பட் ஆனா வந்து அது ரொம்ப பொறுமையா செய்யறதுனால எனக்கு அதுல வந்து நாட்டம் கம்மியா இருக்கு கொஞ்ச வேகமா என்னோட கேரக்ட் ருக்கு அ நா வந்து கொஞ்ச ஃபாஸ்ட்டா இருக்கணு ஃபாஸ்ட்டா பண்ணணு அப்படின் நென ப்ப என்னுடைய எல்லா வேலைகளுமே அப்படிதா இருக்கு கொஞ்ச நா அத முடிச்சாதா எனக்கு வந்து அ எனக்கு அடுத்த ஒரு இது ஃப்ரீயாவே இருக்கு அந்த கமிட்மெண்ட்ட நா முடிக்கலேனா எனக்கு ஒரு மாரி டென்ஷனாவே இருக்கு இன்னைக்கே ஞாயித்துக்கெழமன் பாருங்களே அ ப பிள்ளைங்களுக்குனுடைய அந்த படிப்புக்குன் நா சில விஷயங்கள் நா எடுத்து வச்சிருக்க நா அத இன்னைக்குள்ள நா முடிச்சுட்டனாதா எனக்கு கொஞ்ச திருப்தியாருக்கு இல்லன வெச்சுக்கோங்களே அது ஒரு மாதிரி நமக்கு ஒரு மாதிரி உள்ள ஓடிக்கிட்டே இருக்கு செய்யல பண்ணல அப் படிங்கற மாரி
ம் என்னுடைய குணமும் அதுதா
அந்த பழக்க வந்துச்சு
நிச்சயமா என்னுடைய குணமு அதுதா ஆனா வந்து என்னன்னா நா பரபரப்பா செய்யணுன் விருப்பப்பட மா ட்ட தோழி வேகமா செய்யணு அதே சம வேகமா யணு அதே சமயம் நிதானமா செய்யணு அதாவது வேக வேகமா செஞ்சு அந்த வேலைய ரெண்டு தடவ செய்றது பதுவா கொஞ்சோ நிதானமா செஞ்சு பர்ஃபெக்ட்டா செஞ்சரணு அப்டிங்கற மாதிரியானது வந்து கொஞ்சோ முன்கூட்டியே திட்டமிட் ட்டு வந்து செஞ்சுக்குவே தோழி ஆ இந்த இறுதி நிமிடத்துல வந்து ஆ இறுதி நிமிடத்துல செய்யறது வந்து புடிக்காது தோழி இப்ப என்னுடைய மகனாகட்டும் ஆ தனிப்பயிற்சி வர குழந்தைகளாகட்டும் இப்ப ஒருத் ஜூலை மாஸ் ஒரு பரீட்ச்சை வருது அப்டின்னா ஜூன் கடைசி அல்லது ஜூலை மூன்று நான்கு தேதிக்குள்ளேயே மொத்தப் பாடங்களு அவுங்கள வந்து நா படிக்க வச்சிருவே இந்த எக்ஸாம் அப்ப வந்து அவங்க நி ச்சியமா எந்த ஒரு பாடத்தையுமே புதுசா படிக்க மாட்டாங்க வாரம் ஒரு முறை நானே வந்து டெஸ்ட்டு வெச்சிருவே அந்த எக்ஸாம் வரக்கூடிய போஷன்ஸ் வந்து முன்கூட்டியே அவங்க வந்து தயார் நிலையில இருக்கனு எக்ஸாம் சமயத்துல அவங்க ஜஸ்ட் அத வந்துட்டு ரிவிஷன் மட்டுந்தா பண்ணனு தோழி இன்னொன்னு எல்லா காலம் நே ரமும் ஒரே மாதிரி இருக்காது திடீர்னு எக்ஸாம் சமயத்துல எங்கேயாது வெளில போ வேண்டிய சூழ்நிலை வர்லா அல்லது உடல் நல குறைபாடு வர்லா அல்லது நமக்கே அவசர அவச் சரமா படிக்க வேண்டியச் சூழ்நிலை ஏற்படலா அதயெல்லா தவிர்குறதுக்கு முன்கூட்டியே நம்ம தயாரிச்சு டோனா ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தா கூட ஏற்கனவே நம்ம படிச்சத்தான நம்மளுடைய மனம் வந்து ஒரு அமைதியான சூழலையே வந்து அ த ஏ துக்கு அந்த மாதிரிதா எந்த ஒரு எந்த ஒரு காரியத்தையு முன்கூட்டியே வந்து திட்டமிட்டுக்கணு இப்ப ஜூலை மாதம் நம்மச் ஒரு பட்ஜெட்டே போட்றோ அப்டி னாலு ஜூன் கடைசி வாரமே நா வந்து அடுத்த மாசோ என்னென்னச் செலவு இருக்கு என்னென்ன செலவு பண்ண போறோ அப்டிங்கறத வந்து நா வரவு செலவு நோட்ல வந்து எழுதி வெச்சுக்குவே தோழி
அதா அதா அதா அதா ம்ஹு
அப்ப நம்ம ஒரு பணம் வருது அப்டின்னா எந்த செலவு வந் து நம்ம முன்னாடி செய்யணு எது வந்து நம்ம அடுத்தது செய்யணு அந்த மா திரி வந்து ஒரு திட்டமிட்டு செயல்படுறது இந்த வ ரவு செலவு இந்த சேமிப்பு இதெல்லா வந்து என்னோட பெற்றோர்ட இருந்து தா நா கத்துக்கிட்டே ஈவன் ஒரு ரூவா செலவு பண்ணா கூட அத வந்து என்னுடைய தந்தையார் வந்து எழுதி வெப்பாரு மாத இறுதியில வந்து நம்ம எவ்ளவு செலவு பண்ணி இருக் இது தேவையா இது அவசியமா அப்படிங்கற மாதிரி அத பினான்சியல் ஸ்கேனிங் பண்ணுவாங்க தோழி
ஆமாங்க தோழி இது நம்ம பண்ணும் போது பத் பாத்தீங்கன்னா ஆ இப்போ வந்து அது நீங்க சொல்ற மாதிரி அது வந்து செய்ய செய்ய வந்து ஆ அது ரொம்ப ஒரு மாதிரி இதுவா இருக்கும் ஆ அந்த ஆசனம எல்லாம் ஆ செய்ய செய்ய பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இதுவா இருக்கும் அதனால இதெல்லாம் நம்ம எப்பயுமே கத்துக்கிட்டு நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படிங்கறிறதுதான் ஒரு முக்கியமான குறிக்கோலா நம்ம பாக்குறோம் இந்த தலைப்பு பற்றி எடுத்து பேசி ரொம்ப நல்ல கருத்துக்களை பதிவு செஞ்சீங்க ரொம்ப நன்றி ரி தோழி
நன்றி வணக்கம் தோழி